வணக்கம்மா
வணக்கம்
நல்லா இருக்கீங்களாம்மா
நல்லா இருக்கற நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்கம்மா மகிழ்ச்சிமா வீட்ட எல்லா நல்லா இருக்காங்களாமா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்கிறாங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்கம்மா ரொம்ப சந்தோஷம்மா வேலை எல்லா எப்படிம்மா போய்ட்டு இருக்கு
வேலை நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேலை எல்லா எப்படி போயிட்டு இருக்கு
உம் வேல சிறப்பா போயிட்டு இருக்குங்கம்மா
நம்ம மிக்க மகிழ்ச்சி
சேரிங்கம்மா நா பேசுறதுக்கு காரணோ உங்கிட்ட ஒரு கொஸ்ட்டி ஒரு வினா இருக்குங்கம்மா அத கேட்கலாங்களா
கேளுங்க கேளுங்க
சேரிங்கம்மா சேரிங்கம்மா புத்தகம் படிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷியோ உங்களுக்கு அப்பிடிங்கம்மா
கண்டிப்பாக அதாவது புத்தகம் படிக்கிறது அப்படின்றது வந்து நறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷியம் தா நறைய பேர் புத்தகம் படிச்சு பாத்திருக்கே சில பேர் வந்து புத்தகம் சில பேரு படிக்கிறதுக்கு ஊன்று இது ஒரு ஊக்கமா இருப்பாங்க அதையு நா பாத்திருக்கே நானுமே படிச்சிருக்கே நா வந்து சில பேரை பாத்து நா புக் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கே என்னைய பாத்து சில பேர் புக் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கவு செஞ்சிருக்காங்க அதையு நா பாத்திருக்கிறே எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கிறதுனா ரொம்போ புடிக்கு ஆ இப்போலா வந்து அ அவங்க எல்லாருடைய பள்ளி பள்ளி பள்ளியிலையு சேரி ஆ கல்லூரியிலையு சேரி நூலகம் வந்துருச்சு அதாவது பள்ளியில கல்லூரி கல்லூரியிலேயே நூலகம் வந்து சிட்டாங்க நாங்க படிக்கிற நாங்க படிக்கி திறக்க படிச்சுட்டு இருந்த காலத்துல எங்க பள்ளியிலே பள்ளியில வந்து நூலகம் கெடையாது அதனால நாங்க என்ன பண்ணுவோ அப்படின்னா நாங்க எங்களுடைய நண்பர்கள் எல்லாரு சேந்து எங்களுடைய என்னுடைய ஊர்ல நூலகம் இருக்கு அங்க நூலகத்துக்கு போய் புக்க புத்தகம் எடுத்து படிப் போ அப்ப எங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்குள்ளவே நாங்க போட்டி போட்டு படிப்போ அதாவது நா நா இவ்வளோ புக்ஸ் இவ்வளோ புத்தகோ சீக்கிரமா படிக்கிறே நீங்க நீங்க வந்து இவ்வளோ புத்தகம் சீக்கிரமா படிக்கணு யாரு வந்து முதல எல்லா புக் இந்த புத்தகத்த எல்லாத்தையு படிச்சு முடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே போட்டி வெச்சிட்டு நாங்க நறைய புத்தகோ படிச் படிச்சிருக்குரோ இது வரைக்கு நா வந்து என்னோட தனிப்பட்ட விதமா நா வந்து மொத்தோ எட்டு எட்டு புத்தகம் நா முழுவதுமா படிச்சு முடிச்சு முடிச்சிருக்கிறே எட்டு புத்தகம் எனக்கு முக் முக்கியமா வந்து ஒருத்த மனிதருடைய சுய சரிதையை எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி எழுதின புத்தகத்தை நா நெறைய படிச்சிருக்கே சுயசரிதை எழுதி நா யாரு படிச்சிருக்கிறே அப்படின்னா சந்திரபாபு இருக்கிற இருக்கிறாரு இல்லையா அந்த காலத்து நடிகர் பழைய நடிகர் சந்திரபாபு சந்திரபாபு அவர்கள் டைய சுயசரிதை எழுதி படிச்சு சுயசரிதை படிச்சிருக்கிறே அப்புறமா வந்துட்டு இவ இவங்க ஆமா ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் அவர்களுடைய மனைவி சாவித்திரி அவங்களுடைய சுயசரிதை படிச்சிருக்கறே அப்புறமா வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய இது சுயசரிதை கெடையாது சரிதை அதாவது அவங்களுடைய வாழ்க்கை கி வரலற வேற ஒருத்தவங்க எழுதுனது சுயசரிதன்னா அவங்கள அவங்கள வாழ்க்க வரலாற அவங்களே எழுதுறது சரி தய்னா ஒருத்தவங்களுடைய வரலாரா இன்னொருத்தவங்க எழுதுறது அந்த மாதரி வந்து ஜெயலலிதா அம்மையாரோடது அம்மையாருடைய சுயசரிதை காமராஜர் புத்தகம் அப்துல் கலாம் புத்தகம் அப்புற முக்கியமா அப்துல் கலாம் எழுதுன அக்னி சிரகுகள் இந்த பு இந்த மாரி புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கற அப்புறமா வந்து எனக்கு முக்கியமா எழுத் எழுத்தாளர்கள ரொம்ப பிடிக்கு எழுத்தாளர் எடுத்துக்கிட்டா பரிமலா ராஜேந்திரன் பர்வின் பானு இத எல்லாத்தையு விட எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர் யாரு அப்டின்னா சகுந்தலா கோபிநாத் எனக்கு எனக்கு புத்தக படிக்க தோணுனதே வந்து சகுந்தலா கோபிநாத் அவர்களுடைய எழுத்துதா அவர்கள் வந்து ஒரு ஒரு இது ஒரு எப்டி சொல்றது நல்ல ஒரு ஊக்கப்படுத்துவாங்க அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய எழுத்துகள் அவங்களுடைய அந்த கோர்வைகள் எல்லாமே வந்து புத்தக படிக்கிறதுக்கு தூண்டு ஒரு நல்ல கருத்த கொடுப்பாங்க அப்டியே அவங்களுடைய புத்தகத்த எல்லா கையில எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோ அப்டின்னா முடியவே முடியாது அந்த மாரி இருக்கு அப்டியே முழுக்க அப்டியே நால்லா ஒரு புத்தகத்த எடுத்து உட்க்காந்தேன்னா சகுந்தலா கோபிநாத்தோடைய எல்லா நா படிக்க ஆரம்பிச்சே அப்டின்னா எனக்கு எப்ப ஆரம்பிக்கிறே எப்ப முடிக்கிறே நெ தெரியாது அந்த மாரி இருக்கு நம்ம இப்ப இருக்கிற ப பசங்க எல்லா என்ன பண்றாங்க தொலைபேசி தீ தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சடுறாங்க அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணு ஒரு நல்ல புத்தகங்கள் அவ்ங்க கையில கொடுத்து அவங்களுக்கு புத்தகம் படித்ததுக்கு நாம தா ஒரு உறுதுணையா இருக்கணு ஊக்க படுத்தனும் அவங்களுக்கு ஏன்னா ஆ நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு நல்ல புத்தகங்கள் நாம தா தேடி போகணு நல்ல விஷயங்கள நாம தா தேடி போகணு அந்த மாரி ந நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களையு சரி நல்ல புத்தகங்களையு சரி தேடி போய் எடுத்து படிக்க வச்சு நல்ல கருத்துக்கள அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாயே கடமைன்னு நா நினைக்கிறே நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா நானு உங்களோட ஆ ம் எண்ணங்கள் வந்து நல்ல அருமையான எண்ணங்களா இருந்துச்சு நல்லா பகிர்ந்துக்கிட்டிங்க புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தமா நம்ம புத்தக படிக்கிறதுனால பசங்களுக்கு வந்து நினைவாட்டல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அவங்களுக்கு வந்து புத்தக படிக்கிறதுனால அவங்க எண்ணங்கள் வந்து செதறாம ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமா அமையுமா கண்டிப்பா நம்மளு வந்து நம்ம பிள்ளைகல வந்து புத்தக படுத்து படிக்கிறத பற்றி முக்கியத்துவத்த எடுத்து சொல்லி நம்மளு அவங்கள வந்து புத்தக படிக்கிற பழக்கத்துக்கு வந்து நம்ம முதல்ல அவங்கள வந்து கொண்டு வரணுமா ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பல தீய செயலுக்கு செயலுக்கு அடிமை ஆயிடுறாங்க பசங்க ஏனா வந்து ஏனா கைலயே வந்து தொலைபேசி இருக்கதுனால அத வந்து நெறைய அதுல வந்து தேவயில்லாததா பாத்துட்டு அவங் எண்ணங்கள் வந்து சிதற சிதறள்து அவ வந்து படிப்புல வந்து கவனோ செலுத்தாம போற போறர்து அந்த மாரி வந்து ஏன்னா பெற்றோர்கள் வந்து வேலை வாய்ப்புன்னு போ ரெண்டு பேருமே வந்து குடும்பத்துல வந்து வேலைய நோக்கி குடும்பத்த வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணு அப்டின் சொல்ட்டு உழைப்பு உழைப்புனே இருக் குறதுனால குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களந்து கண்காணிக்க முடிய மாட்டுது அவுங்க வந்து அவங்க கைல இருக்ற தொலைபேசி மூலமாவே அவங்க வந்து நெறைய தேவெல்லாதத பாக்குறது அதனால தீய செயல்கள்ல வந்து தன்ன வந்து ஈடுபடுத்துறது கெட்ட பழக்கங்கள்ல போ போகறது இந்தனால பாத்தீங்கன்னா அவங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப வந்து அழிவு பாதைய நோக்கி போயிட்ருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா வந்து தேர்வுலயு வந்து அவங்களால சரியா வந் து கவனொ செ செலுத்த முடியாம தேர்வுகள்லுயு வந்து தோல்வி அடஞ்சு அதனால வந்து ரொம்ப மனசு கஷ்டமடஞ்சு நெறைய பசங்கள் பாத்தீங்கன்னா வந்து தற்கொலை வரைக்குமே வந்து போகுறது இந்த மாதி செய்திகள்லா பாக்கம் மோது மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குங்கம்மா அதனாலா வந்து புத்தகம் படிக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பசங்ககிட்டந்து கொண்டு வரணு ஏனா புத்தகம் படிக்கிறதுனால அவங்க வந்து நல்ல பழக்கொ வழக்கங்கள வந்து அவங்க கத்துக்லா இந்த நினைவாற்றல் வந்து அதிகமாகு அவ வந்து எண்ணங்கள் வந்து செதறாம ஒருநிலைப்படுத்தலா அவன் தேர்வுக்குமே வந்து அவ நல்ல வந் ந்து பயிற்சிய வந்து மேற்கொண்டு அவ வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறலா அந்த தேர்வுகள் முடித்து நல்ல மதிப்பெண் பெற்று அவங்க க பள்ளி கல்லூரிகள்ல்லா முடிச்சு அவ வந்து ஒரு அரசு அ அலுவ அலுவலக வேலைக்கு வந்து அவங்க வந்து தன்ன வந்து தயார் பண்ணிக்கலா ஆமா ஆமா கண்டிப்பா நானுமே வந்து நெறைய புத்தகலா படிச்சிருக்கம்மா பாத்திங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள் சொல்ட்டு திரு மதன் அவர்கள் எழுதுன நூல ரொம்ப அருமையா இருக்கு நம்ம வந்து வரலாற வந்து அவிக்கே அப்டிய சொல் அருமையா சொல்லிருப்பார் அவரு அந்த புத்தகோ நல்லாருக் கு அதே மாரி நெறைய புத்தகங்களுக்கு இருக்கு நம்ம இவர் அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள் அந்த மாரி நெறைய சுயசரிதைகள்லா நெறைய இருக்கு இதெல்லா நம்ம பசங்களுக்கு வந்து எடுத் து சொல்லி அந்த சுயசரிதயெல்லா படிக்க வக்கணு ஏனா வந்து அதெல்லா பாத்தா நம்ம வந் ந்து நம்மளோட சுகந்திரத்துக்கு போராடுன தலைவர்கள் விடுதல் விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்கல்லா வந்து பட்ட கஷ்டங்கள் அவங்க எப்டி வந்து த பல இன்னல்கள்ல இருந்து எப்டி தன்ன வந் து தன்ன ம மனச வந்து ஒருநிலைப்படுத்தி எப்டி நல்ல பழக்கங்களுக்கு வந்து தன்ன வந்து ஈடுபடுத்தி அதெல்லா அத நம்ம எடுத்து சொல்லி நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல வழில வந்து அவங்க வந்து நம்ம முன்ம முன்மொழி வந்து நடக்க வைக்கனும் அதனால புத்தகம் கண்காட்சிகளுமே வந்து நெறைய வந்து நடக் க்குது நம்ம ஊர்லயே அத நம்ம தா வந்து நம்ம பசங்கள வந்து கூட்டிட்டு போய்ட்டு நெறய புத்தகங்கள கொண்டு வந்து வாசிக்க வைக்கணும் வாங்கி நெறைய கதை புத்தகங்கள் இருக்கு அந்த மாரி நம்ம பள்ளிக்கூடத்துலயே வந்து நம்ம வந்து நம்மளோட நிர்வாகத்துக்கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லி புத்தக கண்காட்சிகள்லா நா வந்து ஏற் ப்பாடு செய்ய சொல்லணும் பள்ளிகள்ல ஏன்னா வந்து நம்ம ஊருக் மக்கள் வந்து எங்க நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து நம்மளா அந்த அவ்ளோ சீக்கிரத்துல நம்ம வந்து கண்டறியதுக்கு கஷ்டமா இருக்கும் அதே பள்ளிகள்லயே நம்ம வந்து புத்தக கண்காட்சில்லா வச்சாங்கனா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கு அதன் மூலமா படிக்கிற ஆற்றல வந்து நம்ம அதிகப்படுத்தனு பசங்களுக்கு நல்வழிப்படுத்தனு அதனால புத்தகம் ப படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அதுக்கு வந்து வயது வரம்பே கெடையாது நம்ம புத்தகம் வந்து யார் வேணா படிக்கலா அம் மாரி நம்ம வந்து ஊக்குவிக்கணும் கண்டிப்பா நெறையா அருமையான புத்தகங்கள்னா இருக்கு உதாரணத்துக்கு நம்ம பழங்காலத்து நூல்கள் இருக்கு தமிழ் நூல்கள் நெறையா இருக்கு அதே மாரி கம்பராமாயணம் பெரிய புராணம் இதெல்லாமே இருக்கு இதெல்லா படிச்சாலே நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து எப்படி அற அறநெறியோட இருக்கறது மத்தவுங்கள எப்டி நம்ம வந்து வழி நடத்தணும் எப்டி மரியாத செ செலுத்தணும் நம்மோட பெரியவர்களுக்கு எப்டி ம மரியாத செலுத்தணும் அந்த மாரி நெறையா வந்து அறநெறிகள்லா இருக்கும் அதனால புத்தகம் படிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு பழக்கம் அது கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்து அத வளக்கணுமா
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல தலைப்புல பேசுறதுக்குமே எனக்குமே நீங்க வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு தலைப்புல நம்ம வந்து நம்மளுடைய இந்த அழைப்பை தொடரலாம்
கண்டிப்பாமா வேற ஒரு மொறைக் கண்டிப்பா நம்ம வந்து நல்ல டாபிக்கா நம்ம பேசலாமா மிக்க மகிழ்ச்சிமா நன்றிம்மா
நன்றி நன்றி